ஹலோ ம் சொல்லுங்க த
ஆஹ் என்ன பண்றீங்க
ஒர்க் தான்
புரியல
ஒர்க்கு தான்
ஒகே ஒகே ஒகே ஒகே கேக்குது கேக்குது அப்புறம் டின்னர் ஒர்க் எல்லாம் முடிக்கலையா கேக்
டின்னர் இருக்கு மாதிர எல்லாம் பாத்துப்பாங்க
ஓ அப்படியா ஓகே ஓகே
அவங்க பார்த்துப்பாங்க
ஓகே ஒஓகே அவங்கந்தான் பிரச்சனை இல்ல
நீங்க ஜாயின்ப்ஃபேமிலி இல்லையா
இல்ல இல்ல நானும் ஜாயின் ஃமிலி தான் பட் ஆனா ஒரு ப்ராப்ளம்னால நாங்க மெத்தையில இருக்கோம் எங்க மாமியார் கீழ இருக்காங்க ஒரு பிராப் வந்துச்சா அதனால உங்க தனியா சமைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க
இருக்காங்களா
ஆமா அவங்க கீழே இருக்காங்க அவங்க சமைச்சு வப்பாங்க
ம் ம்
நா எதனா டிஃபன் ஐட்டம் சார் எதுனா பண்ணனா எடுத்துட்டு போய் குடு த்துட்டு வந்துருவ
ம் ம்
சாப்டுவாங்க அதே மாரி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எனக்கு குடுப்பாங்க அந்த மாரி மாத்தி மாத்தி
அதுதா பெட்டரு
ஆமா ஒரு சந்தையில அவங்களாவே நா வந்து போங்க அப்டி இப்டின்லா எதுமே சொல்லவே இல்ல எல்லாருமே சொன்னாங்க இந்த மாரில்லா தன்னியால்லாம் போவாதீங்க அப்டின்டு அவங்க நா தனியாதா போவ எனக்கு வேண்டா அப்டின்டு போயிட்டாங்க
சேரி சேரி
அதனால அவங்க பாத்துப்பாங்க
என்ன இருத்தாலு ஒரு ஸ்டெப் தள்ளி இருக்கு
ஆமா அப்பறோ திடீர்னு எதுனா ஒரு மனஸ்தாபோ வரு
அ போவாரே ரெடியா போறதுக்கு எப்டி டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு போயிர்லா
ஆமா என்னன்னா என்ன அவ்ளோதா மன் மத்தபடி எல்லாமே ஜாலியா எல்லாம் பேஸ் வாங்க அது எப் இப்ப என்னமோ உங்களுக்கு ஒரு கோவோ ம்
அப்போ நீங்க ஃப்ரிப்பேர் பண்ணிட்டிங்களா அப்டின்னு
அதா சப்பாத்திதா பெசஞ்சு வெச்சுருக்க மாவு
ம்
பையன கடைக்கு அனுப்பிருக் இன்னொரு பையன
ம் ம்
ஆ வாங்கிட்டு வந்தாதா அதுக்கு சைடிஷ் செஞ்சுட்டு செய்யணு
லூஸ் ஆயிடுச்சு
முட்ட தொக்கு வெப்ப
எப்டி செய்வீங்க
வெங்காயந் தக்காளி இஞ்சி பூண்டு பச்ச மொளகால்லா போட்டு வதக்கிட்டு ஆ மொளகாத்தூள் போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்ச அந்த மொளகாத்தூள் வாசன எல்லா போயிட்டதுக்கு அப்பறோ அதுல முட்டைய ஒடச்சு ஊத்தி அதுக்குப் குக்கான ஒன்னே அப்டியே இறக்கிடுவ
முட்டைய ஒடச்சு ஊத்தி கொத்து பண்ணுவீங்களா
ச்சு ஊத்தி பண்ணுவ அது புடிக்கு எல்லாருன் லைக் பண்ணி சாப்புடுவாங்க
ஓகே ஓகே டிஃப்ரெண்ட்டா இருக்கு
நீங்க அப்படியெல்லாம் சாப்பிட்டது இல்லையா
ஆஹ்ஹ இது மாரி சாப்பிட்டதுல
ஆஹ்
உஹ அதுலயே முட்டை போடாம சாப்பிடுவோம் அந்த தொக்கு மட்டும் ஆஹ் சாப்புடுவோம் இருந்தாலும் அந்த
ஓகே ஓகே உடைச்சு ஊத்துனா புடிக்காதா
அப்படிலாம் இல்லலை ட்ரைப்
ஓகே ஓகே உம் நான் மோஸ்லி நீங்க சொல்ற மாதிரிதான் அதுல முட்டை போடாமலும் செய்வேன் அப்புறம் முட்டை போட்டும் செய்வேன் என்னைக்கு நான் தோணுச்சுன்னா
உம் ஓகே
பசங்க சின்ன பையனும் சாப்பிட
ஆஹ் சாப்பிடுவான்
இங்க பூரிதான்
ஓ பூரியா ஓகே ஓகே பாப்பா வண்டாலா
பாய் பாய் இனிமே தான் ஒரு டென் மினிட்ஸில கூப்பிட போகணும் டியூஷன்ல இருக்கா ஆஹ் ஆமா டூ ஹவர்ஸ் உம்
ஓகே ஓகே அங்க எப்படி அங்க எப்படி இருப்பா டியூஷன் லீவ் வ வந்து அப்படிதான் ஸ்கூல்லல பேசுற மாரி பேசுவோம் லா
ஆஹ் அங்கேயூம் அப்புடிதான் அங்கேயும் ஒவரு செல்லம்
எல்லா இடத்துலயும் அவருட்ட செல்லந்தான் அவுளுக் அதான் கெட்டு போயிட்டான் ரொம்ப
ஹும் ஹ் ஹ இருக்கட்டும் இருக்கட்டும் இப்பதான ஜாலியா இருக்க முடியும்
ஜாலியா இருக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் இப்பையே கண்டிஷன் போட்டு வளர்க்குறதுதான் என்ன பொறுத்தளவுக்கு நல்லது பிள்ளைங்களுக்கு அப்றனா அதே ஹேபிட் டாயடுது
ஆமா
நானே வந்து எம்ப்
உம்
அம்மா அப்பாவெலாம் வாங்க போங்கன்னு தான் கூப்டுவாங்க நானுமே அப்டி தான் கூப் கூப்ட்டுட்டு இருந்தேன் ஒரு ஸ்டேஜ்ல என்ன பக்கத் கால பசங்கலாம் வா போன்னு கூப் கூப்ட்றத பாத்துட்டு நானும் கூப்ட ஆரம்பிச் கஷ்டம் அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது பட் னால சேஞ்ச் பண்ணிக்க முடியல எல்லாரும் அஅ கூப்டும் போது அது எனக்கே ஒரு மாரி ஃபீல் ஆகுது நல்லா இல்லயே இந்த முகம் வீட்டுக்கு ஆப்பும் கூப்பிடடுறோம் எல்லாருக்கும் அப்டின்ட்டு அது சேஞ்ச் பண்ணிக்க முடியல
நீங்களா அ
நானே இப்டி ஆகிட்டேன் எல்லாரும் கூப்டறது பாத்து நானும் அந்த ஹே எனக்கு வந்து இதே நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் வாங்க போங்கனு கூப்பிட்டுப்பாங்கன்னா இப் இப்பவும் அப்படி தானே இருக்கோம் இப்போ சேஞ்ச் ஆக மாட்டோம்ல அதனால அப்போ வரதுதான் நல்ல தான் அது தான் நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா நம்ப்ள கண்டிக்க விட மாட்டாங்க
அ
அதனால தான் பிரச்சனையே
ம் ம் நம்ம கண்டுச்சோன்னு வச்சுக்கோங்களான் அவங்க ஆயட பெய்டுவாங்க கீழே இங்க சொல்றேன் இப்ப அவங்க கொஞ்சுவங்களா அப்புறம் நம்ம அடிச்சுன்னு வச்சு க்குங்களா அப்றம் அங்கதான் போவாங்க
ம்ம்
அவங்க அடிக்க மாட்டறாங்கன்னு உம்
அடிக்க மாட்டாங்க நம்ம புள்ள எல்லாம் பாத்துக்கும் செய்றோம் நம்ம புள்ள நல்லதுக்காக தான் நம்ம ம் பட் அது அவங்களுக்கு அண்டஸ்டேண்டு ஆகுது நம்மு என்னமோ வேணும்னே போட்டு அவங்க அடி க்குற மாதிரியே அவங்களுக்கு ஒரு
ம்க்ம்
அதுன்னா அவுங்க பிள்ளைங் எல்லா அப்புடிதா வளத்துருப்பாங்க
இது பேரப்புள்ளன்றதுனால
அ தனியா ஒரு இது வருமுள்ள ம்
அவங்க அப்புடிதா சொல்லுவாங்க நா உங்க அப்பாவ கேட்டுப்பாரு நா எப்புடி அடுச்சு வளர்த்துருக்க தெரியுமா ஆனா பட் பேற பசங்கள்லா அப்புடி சொல்ல மாட்டாங்க அவங்கள கொஞ்சுவாங்க இப்ப நாங்க அடிச்சா கூட ஏ அடிக்கிற போற வர
அதுக்காக நம்மகிட்ட ஒரு ஃபைட்டு்
ஆமா அதுவே நா பேசுனா தப்பாயிடு இதுவே அவுரு கொஞ்ச எகுத்து பேஸ்னா தப்பாகாது
எல்லாரு வீட்லயு இப்டிதா
ம் அதுதா இப்ப வேற அங்க அவுங்க மாமா வீட்ல இருந்து வேற வந்துட்டாங்க பசங்க உக்காந்து டேப் பாத்துட்டுருக்காங்க அவங்களுக்கு சீக்கரமா சாப்பட செஞ்சு அவங்கள செட்டில் பண்ணி விட்றணு நாளைக்கு வேற ஸ்கூல் வைக்கிறாங்க ஆஃப்படே
இயர்னா எல்கேஜிலயே என்னமோ அந்த த்ரீ வீக்ஸ் சா இல்ல அ என்னன் தெரில பாப்போ ஃபுல் டே போயிட்ருந்தா அவளுக்கு பாப் அப்டிங்கற வேலையே கெடையாது அது த்ரீ ஃபாட்டிபைக்கெல்லா அங்க
சேட்ட டே கூடமா ஸ்கூல் வெப்பாங்க
ஆமா ஆனா ஆ எல்கேஜிக்கு வெச்சாங்க ஆனா இந்த வீக் வெக்கல அவளுக்கு யூகேஜிக்கு வெக் இல்ல இல்ல இன்னு ஸ்டாட் பண்ணல
ம் ம் ஓகே ஓகே இவனுக்குஸ்
இப்பயே போயிட்டு ரொம்ப டையிட் பண்றாங்க நமக்கல்லா சாட்டடே சண்டேனா இப்போ லீவுனா ஜாலிய இருப்போ இந்த புள்ளைங்கள போட்டு ரொம்ப டார் ச்சரு
ம் ஆமா இப்பவே இவ செகண் ஸ்டேண்டல்லயே ஆ செகண்ட் ஸ்டேண்டுல்லயே டிவிஷ் ஷன் எல்லா வந்துருது
செகண்ட்லேவா
ஆமா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லே வந்துடுது ஆமா
தனே நம்ம படிச்சத தாண்டி ரொம்ப மோசமாருக்கு
உம் ம்
நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லேட்டா சொல்லி குடுக்க வேண்டியதாருக்கு கொஞ்ச நாள் போனா புள்ளங்ளே நம் ம அசிங்க படுத்திவிட்ரும் ஐயோ அதெல்லாம் தெரியாதா அப்படினுட்டு அந்த நெலைமைக்கு வச்சிருக்காங்க என்ன பண்றது
தேர்ட் படிக்கிறான் இப்போவே ஆஹ் இப்ப டெஸ்ட் குடுக்குறாங்கன்னா வந்து இது சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மேட்ச் இத மட்டும் படிச்சங்க அப்ப்டனுதானே சொல்லுவாங்க இவனுக்கு வந்து அப்படி கிடையாது தேர்ட் பேஜ்ல இருந்து டென்த் பேஜ் வரை படிச்சட்டு வரனுமா அவுங்க அது உள்ள இருந்து கொஸ்டின் எடுத்து கேட்டு் வைப்பாங்களாம் ரொம்ப கஷ்டமாருக்கு அஹ் தேர்டு அவுங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க இந்த சிபிஎஸ் சீல ரொம்ப பண்றாங்க
பிசியா
ஆஹ்
அப்போ அதெலாம் நார்மல் தான் சிபிஎஸ்சிலாம் போடல இங்க பக்கத்ல் எங்கயும் இல்ல அதனால போடல
உம் பட் கொஞ்சம் பேசிக்ல இருந்தே வந்து சிபிஎஸ் ல போட்டு கூட அப்புறமா வேற ஸ்கூல் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் போட்டாச்சு
இருக்குறவங்கள டார்ச்சர் பண்றோனன் நம்ம நினைக்க பாக்கும் ஆனால் அதுங்களுக்கு அது ஒரு பெஸ்ட்டும் கூட எல்லாத்தையும் லேன் பண்ணிக்கதுங்க
அதனாலதான் பட் ஆனா இப்ப தேர்ட் ஸ்டாண்டர்ட்லே இதெலாம் கொஞ்சம் ஓவரா தெருது அவங்க ஃப்ரண்டோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பொழம்புறாங்க எப்டிலாம் குடுக்குறாங்க இந்த இதுலே எப்டின்ட்டு